ஆஹா சமாதான இருக்க நீங்க
சும்மதா இருக்க சாப்ட்டியா
ஆ சாப்ட்ட நீ சாப்ட்டியா
ம் சாப்ட்ட மதியான சாப்
நா வந்து தயிர் சாத சாப்ட்ட
ஆ
லோகா லோகா
நாங்க தக்காளி சாதோ சாப்ட்டோன்டா
தக்காளி சதொ சாப்ட்டியா நல்லா இருந்ததா தக் தக்காளி சாதொ எப்டி செய்ணே சொல்லு கொஞ்சோ
டோய் தக்காளி சாதெ ஈசி மச்சா தக்களி உப்பு புளி
தக்காளி உப்பு புளியா
எண்ணெ கடுகு வேணோ
ஆ அப்புறோ
ஃபர்ஸ்ட் நா பண்ணோனா தக்காளி வந்து இது அந்த சட்டி கீதுல
புரியல தக்காளி சட்டியா
சட்டி சட்டி இல்ல சட்டிடா சட்டிடா வெறூ சட்டி இருக்கு இல்லடா ஆ அந்தக் குடுவில்ல என்னா போனோன்னா தக்காளிய வந்து நல்லா வே இது வெறூ தக்காளி தண்ணி ரெண்டுத்த மட்டு போட்டு தக்காளிய வந்து கொதிக்க வெக்கினோ
கொதிக்க வெக்கினமா ஓகேடா
தக்காளிய கொதிக்க வெஸ்சிட்டு தக்காளி வந்து இதுவாகணும் ஆ அது அந்த தக்காளி வந்து கொள கொளன்னு ஆக்குற வரைக்கூ கொதிக்க வெக்கணோ
ம் அப்றோ
ம் அ கொதிப் கொதிப் வந்தவுட்னே அந்த கொள கொளன்னூ ஆன அப்புறோ நா பண்ணோனா தக்காளிய வந்து பவுல்ல மாத்திக்கின்னூ
ஆ
கடாய வெச்சி கடாயில எண்ணெ கொஞ்சமா எண்ணே ண ‌ஊத்தி ஆ கொஞ்சமா ஊத்தி
ம்
கடுகு ரெண்டு பேட்ணோ
ஆ
ரெண்டு கடுகு போட்டு என்னா பண்ணோனா அந்த எண்ணெய கொதி அதா எண்ணெ கொதிக்ன உட்னே கடுகு வெடிக்குள்ளா கடுகு வெச்சுட்னே என்னா பண்ணோ ஆ வெந்த தக்காளி இருக்குல்ல அந்த தக்காளி என்ன பண்ணோன்னா அந்த தக்காளி வந்து மிக்சியில போட்டு அரைனோ
மிகசில போட்டு அட்ச்சின்னுமா
ஆமா மிக்சியில கூட அரைச்சு தேங்கா பச்ச மெளகா அந் தக்காளி மூனு அம்மோ லைட்டா புளி
ஆ ஓகேடா
ஆ இது நாலுத்தியூ போட்டு அர்ச்சிக்குனு நல்லா லைட்டா தண்ணியாவூ இல்லாம கட்டியாவூ இல்லாம வெதாமா இது எத்துக்கு
ஆ
அந்த புளி இது பண்டு வெச்சிருப்பே இல்ல
புளியீ
அது எண்ணெய்ல எண்ணெ வெச்சிருப்போல்ல ஆ எண்ணே கடுகு போட்டு வெச்சிருப்போல்ல ஆ அதுல வந்து இந்த இது ஊத்தணூ இந்த ரெசிபி அப்டியே ஊத்தணூ மிக்ஸில அரச் எடுஸ்ட்டீங்க ஊத்திட்டு நல்லா களர்ணு களரிட்டே தேங்கெண்ண கொஞ்சமா இது வெச்சிக்க வேண்டியதா வெங்காயோ வெச்சிக்கலா அப்டில்லனா அதே போது
ஓகேவா
ஆ தோச நல்லா நைசா தோச ஊத்தி சும்மா வெச்சி சாப்ட்டினா தக்காளி சட்னி அந்த மாரியே இருக்கு
டேஸ்ட்டா டேஸ்ட்டு தள்ளுமா
பக்காவா இருக்கு டேஸ்ட்டு
நா வேணா தயிர் சாதோ எப்டி செய்ணுன் சொல்ட்டா
சொல்லு
ஃபஸ்ட் பாலு கறந்துக்கணுன்டா
கா
பால கறந்துட்டு பால கொதிக்க வெக்கணு கேஸு மேல போட்டு கொதிக்க வெஸ்ட்டு கொஞ் நேரோ வெய்ல்ல அ இது வெயிலுன்றபாரு வீட்லயே எங்கனா ஓரமா வெக்கணு ஆற வெக்கணு
ஆற வெச்சிட்டு
ஆற வெஸ்ட்டு ஒரு நைட்டு தூங்கறத்துக் முன்னாடி ஒரு கொஞ்சோ தயிரு கொஞ்சோண்டு தயிர எட்த்து அந்த பால்ல போட்ருணு
தயிர் எத்து பால்ல போட்ருனுமா
பால்ல போட்டன்னா அட்த்த நாள் ஏந்ச்சி பாக்கும் போது அது தயிரா மாறிடு
அவ்ளோ தானா
அவ்வள் தா
இன்னோரு வாட்டி சொல்லு ரெசிப்பி அப்டியே நா நோட் பண்ணிகிறே ஒரே வாட் லாஸ்ட்டா
நோட் பண்ணிகிறியா ஃபஸ்ட்டு பாலு வீட்ல இருக்குல்லடா அ அது எத் து காய்ச்சணு காய்ச்சி வெஸ்கிணு காச்சி வெஸ்ட்டு அப்பறோ வந்து ஆ கொஞ் சூடா இருக்கு எத்து ஓரமா வெச்டினா கொஞ்சோ ஆறிர்ணு ஆறிட்ட ஒன்னே நல்லா கொஞ்சோ நல்லா ஆறிர்ணு ஆறிட்ட ஒன்னே நைட்டு தூங்கற்த்துக் முன்னாடி தயிருக்குதுல்ல தயிரு கொஞ்சோண்டு ஆ பொறமோர் அத எத்து அதுல ஊத்திர்ணு ஊத்திட்டோனா கரு ம மறுநாள் ல ஏந்ச்சி பாக்கம்போது தயிரா மாரிருக்கு
எ சேர்ரா
ம் புஞ்சிதா
ஆ ஒழுங் கரக்ட்டா புஞ்சிது புஞ்சிது
ம் செரி சொல்லு நீ எதனா சொல்லு வேற எதனா ரெசிப்பி
அத்த மாசோ கல்யாண்டா எனக்கு வந்துரு என்ன
அத்த மாசமாடா எப்புட்றா
ஒய்ஃப் வீட்ல திட்றாங்ளா சண்ட போட்றாங்க
ஆ
அதுனால அத்த மாசோ மேரேஜு வந்துரு
கல்யாணமே ஆவல அதுக்குள்ள ஒய்ஃப்னு ரொம்போ உரிமையா கூப்ட ஆரம்பிஸ்ட்டியா
அதான்டா சண்ட அடிக்கடி சண்ட வர்து அவுங்க வீட்ல சண்ட வர்து அதுனால் அந்த பொண்ணு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கே அவுங்க வீட்ல கத்தினேக்றாங்ளா ஒய்ஃப்னுதா பேஸ்வோ
சேர் சேரி கொஞ்ச உள்ள வந்து பேஸ்ர்றா காத்தடிக்கிது
அப்டியா
தோ வெயிட் பண்றா ஒரே நிம்ஷன்டா இப்ப ஓகேவாடா
ஆ இப்ப ஓகே டா
ம் சேரி சேர் டா சுரேஷு பிரேமுக்கு எப்போ கல்யாணோ பிரேம் பிரேமுக்கு எப்போ கல்யாணோ
பிரேமுக்கு வந்து இன்னு ஒரு ரெண்டு மாசோ இருக்குன் நெனைக்கிறே அவே பையனுக்கு ஒடம்பு ஏத்தணுன்னுந்தா ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஒடம்பு ஏத்தணு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா
ஆ ஆ
அதா கொஞ்சோ தள்ளி போட்டுக்குறா மேரேஜ
அவே நல்லா ஏத்தலா டா அவே நெனைச்சா கூட சொன்ன மாரி பாடி இருக்கு அவனுக்கு
ஓ வீட்ல ரொம்ப வேல செய்றா அதனால ஏத்த முடில அவனால
ஓஹோ அதுவு இல்லாம மேல் செம்புடு வேறயா ரொம்போ தூரோ போல உள்ள ப்பலா போல செம்பேடு ஜிம்முக்குலா இந்தா கூட கரெக்டு நைட்டு அவுனுக்கு போறதுக்கு கொஞ்சோ வெறுப்பா இருக்கு மார்னிங் டைமு பைக்கு இருந்தா தா எது இந்தாலுமே கரெக்டா இருக்கு என
ஒர் பைக் இருந்தா தா போ முடியு இல்லன்னா வாய்ப்பே இல்ல ரொம்ப லாங் உள்ளக்குது
ஆமா ஆமா புரியுது புரியுது புரியுது கஷ்டோ ஆமா
அவுங்க ஊர்லே பேசத ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணி வெச்சிர்லான் டா பெரிய ஊர்ரா மேல் செம்பேடு செம்பேடுன்றது ஒரு ஜிம்மு ஓப்பன் பண்ணி வெச்ட்டாங்னா ரெண்டு பேரு போயிட்டு வருவோ
ஆமா பசங்கலா நல்லாவே செய்வாங்க சொன்னா மேரி நல்லாவு ஓரளவு ஓடு போல
ஆ அவனு அதா சொல்லிருந்தா டே எங்க ஊர்லயே ஜிம்மு இந்தா நல்லாருக்கு டா அப்டின்னிந்தா
ம் ம் ம் அவே எந்த ஊ வய்சு பையனா அவே
யாரு
பிரேமு
ஆமா யா வய்சு பையந்தா
ஊங்கூட பச்சவனா அவே
ஆ ஏங்கூட தா ஸ்கூல்ல வந்து கர்டா பிளஸ் ஒன்ல வந் சேந்தா ஏங்கூட
லவன்த் ஸ்டேன்டர்ல வந்து சேந்தா புல்லயா அப்பா ஆ எந்த ஸ்கூல்ல அதுக்கு முன்னாடி எங்க படிச்சிந்தானா பையே
கவுர்ம அதுக் முன்னாடி வந்து எதோ ஒரு கவுர்மெண்ட் ஸ்கூல் ஆனா
நீ எங்க பச்ச டென்த்து வரையு
நானூ கவர்மெண்ட் ஸ்கூல் தா
அதா எந்த கவுர்மென்ட் ஸ்கூல்லு
அங்க நம்ப ரூ நம்ப ஊரு வந்து செரியா ஞாபகோ வர்ல
ம்
கவுர்மென்ட் ஸ்கூல் தா பச்சே
ம் ம் ம் அப்டியா நீயு கவர்மெண்ட் ஸ்கூல் தானா
ம் நீங்க
நா கிளாரா ஸ்கூல் பச்சேன்டா மூணாதுலேந்தே சிக்ஸ்துலந்து கிளார்லா தா பட்ச்சே
ஆ
தேட் ஸ்டாண்டட்லந்து ஃபிஃப்து வரையு இங்க பச்சே அழகர்மலை ஸ்கூல்ல
ஒ
ஃபஸ்ட்டு செகேண் வந்து சுகுணாமாள்ல பச்சே
சுகுணாம்மாள்லா
ஆமா வெங்கல்ல இருக்குல
ஆமா
அங்கதா பட்ச்சே
அ
ம் அங்கதா பட்ச்ச இந்தி திவாகர் வேற த்ரீ நைன்ட்டி எடுக்க போறேன்னா நாளைக்கி
டிவிக் இன்னாது
டியூக்கு டியூக்கு டியூக் த்ரீ நைன்டி நாளிக் எடுக்க போறானா ஆமா நாளிக் எடுக் போறனா பைய
பரவால்லடா பரவால்ல
ஆ ஆ சம்பளோ வந்துச்சா
ஆ வேலைக்கு போறானா அவன்
வேலிக் போறானா மாசோ எட்டு லட்சருவா வாங்குறா
ப்பா இன்னாடா சொல்ற என்க் தெரிவே தெரியாதுடா அவ அவ இத்தன் நாளா வீட்லதாகிறாம்போல அப்டி நென்ச்சே
இல்ல இல்ல மலேசியாவில இருக்கான்
மலேஷியாலனா
டாக்ட்ருல அவ டாக்டருக் படிக்கிறால இப்பதா டாக் ட்ராயிருக்கா
ஒ ட்யூக் எடுக்கப்போறன் இன்னனா
ஆமா ஆமா டியூக்கு த்ரீ எடுக் போறே தம்பி அவே தம்பி இருக்கான்ல ஒருத்த
ஆமா
யோகா யோகான் ஒருத்த இருக்குறான்ல அவந்தம்பி
ஆ ஆமா யோகா
ஆ அவனுக்கு வாய்ங்தர போற அப்டினு சொல்னிந்தா அவனுக்கு பர்த்துடேல அட்த்த வாரோ
ஆமான்டா அவனுக்கு பர்த்ரே வருதுல்ல
ஆமா ஆமா கேக்குலா போனா வர்ஷோ வெட்னோல இந்த டைமுக்கு
ரொம்ப பயங்ரமா கொண்டாடுவாங்கள எல்லா அவுங்க அண்ணா சம்பாறிக்கிறா
அல்லா அவுங் இஸ்டோ இது திவாகர்தா வருவானான் தெர்ல அங்க மலேசியலெந்தே காசு அம்ச்சுவுட்டு இவ எத்துப்பானா இன்னான் தெர்ல
வருவா வருவாந்தா நெனைக்கிறே
வந்தானா நல்லாதா இருக்கு மோஸ்ட்டா நா வரமாட்டாந்தா நெனைக்கிறே பாக்கலா ஏனா இப்போ ஒ இ எலெக்ஷனுக்கு வந்து போனா அதுக்கப்புறமா எப்டி தெர்ல வருவானா மோஸ்ட்டா வருவானான் தெர்ல நமக்கு
ஆமா ஆமாங்க அதுவு கர்ட்டுதா ஆனா வருவா தம்பிக்கு பர்த்துறேனா வரதான் செய்வாங்க
அ எங்க இருக்கா அவ துபாயா சிங்கப்பூரா
யாரு மலேசியா
மலேசியா ஆ மலேசியா மலேஷா ஆமா ஆமா மலேஷா மலேசியாதா இங்கே பன்னீர் ஃபேன்ஸி ஸ்டோர் வெச்சினிருந்தாருல அவுங்க பையங்கூட எங்க தெரியுமா எதோ ஒரு குளிர்ப அதா குளிர் பிரதேசோ அந்த மேரி ஊர்ல தா இருக்குறா அவங்கூட
ரஷ்யா அந்த மாரியா
ஆ ரஷ்யாவே தாண்டா ரஷ்யாவே தாண்டா
ரஷ்யாவா
ரஷ்யாவேதா ரஷ்யாவே தா ரஷ்யால தாருக்கா அவுங்க அந்த பையெ
ஆ
நல்ல எப்டி சொல்றது நல்ல காசு கட்டி படிக்க வக்கிறாங்க அவன்தா படி படிக்கிறா நல்லா தா படிப்பா அவங்கூட ஆனா என்ஜாய் பண்ணிட்ருக்கா அங்கியு
நல்ல விஷ்யந்தா என்ஜாய்தா பண்ணு அதல்லா கஷ்டப்பட முடிமான்ன
சேரிடா சுரேஷ் நானு ந்தோ கடைக்கு போனு சொன்னாங்க நா போய்ட்டு வரே போய்ட்டு வந்து நா அப்பறமா கால் பண்றே கடைக்போனுமா அந்த ஜியாறு வரையு போற சொன்னாங்க வீட்ல
ஜியாரா டே அங்க இங்க எதோரு அலிஸு தரேராங்க நீன்ட்ட அது ன்னா கத
அது என்னிக்கி தரரான் தெர்ல நா சொன்னே ஆமா அதா என்னிக்கு தரா தெர்ல எங்கம்மாகிட்ட கேக்கனு
ஆ
கே நீ கட்டா தரராங் தெர்ல ஆ அது கட்டா தந்தாங்னா அது ஜியாரோட அலீஸ் கர்ட்டாருக்குடா அதயே பண்ணுவோன்டா
ஆ சேரிதா சேரா
சேர்ரா சுரேஷு நீ அப்மா ப்ரீயானா ஃபோன் பண்ணு சொன்ன மாரி கேம் வெளாலா
ஆ சேர்ரா
நா ஃப்ரெண்டு வீட்லதாருக்கே நானு வீட்டுக்கு வன்ட்டு கேம் போலா செரியா ஓ பாய்
ம் பாய்
ஆ
ம்